அலோ அலோ என்ன பண்றீங்க
தூங்கப்போற
சாப்ட்டாச்சா
சாப்ட்டு படுத்திருக்கே
காலேஜ்ஜலா
அருமியா போது
வேலைக்கு போறீங்ளா
சிறப்பா போயிட்டு கொண்டிருக்கிறேன்
ஓ நீங்க எங்க இருக்கீங்க
நா எங்க வீட்டுக்கு வெளியில் இருக்கிறேன் வீட்டுக் கட்டிலில்லில் தூங்கிட்டு இருக்கிறேன் நான் சம்பாரி ச்சி வாங்குன ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா நாலுளுக்கு ஆறு பெட்டில் நான் நன்றாக படுத்து தூங்கி கொண்டு இருக்கிறேன் நீங்கள் ஒன்றுக்கு ஒன்னுக்கு அடிப்பியி எங்கம்மா அவங்களை கீழே படுக்க வெச்சிருக்கிறாங்க நூத்தம்பதுரூபா பாயில் நுப்பது ரூபா பெட்ஷீட்ட விரிச்சிவிட்டு அதுக்கு மேல கவர் மாரி இத போட்டுட்டு அதுல நீங்க படுத்து கொண்டு இருக்கீர்கள் கரெக்டா இல்லைங்ளா
கர்ட்டுங் தான்
ஆ நீங்களு தமிழில் பேச வேண்டும் என்றால் ஒன்றை அழுத்தவு இங்கிலீஷில் பேச வேண்டும் என்றால் இரன்றை அழுத்தவும் தெலுங்கில் பேச வேண்டும் என்றால் எண்மூன்றை அழுத்தவும்
நான் ஆம் இங்கிலீஷில் பேச வேண்டும் எண் இரண்டை அழுத்துகிறேன்
இங்க்லீஷ் பேஸ்னால் ஆ நீங்க வந்து கால் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிவிடும் மூடிட்டு தமிழ்ல பேசுங்க அத சீக்கிரம் மூடுங்க என்று நான் சொல்லிகிறேன் அந்த பாத்தரத்தை வந்து சீக்கிர மூடுங்க ஓகேங்ளா
க்ளோஸ் பண்ணிட்ட
ஓகேங்க வேற சொல்லுங்க வேற ப்ப நீங்க வந்து எப்டிங் உங் காலேஜ் லைஃப் போய் கொண்டிருக்கிறது
எங் காலேஜ் லைஃப் அது பாட்டுக்கு போகுதுங்க நா பாட்டுக்கு காலையில எந்திரிச்சி காலேஜிக்கு போயி திரும்ப அங்க எல்லா வேலையு முடிச்சி திரும்ப வந்து வீட்டுக்கு வந்து சாப்ட்டு தூங்கி வேல செஞ்சி நீங்க
நமக்கென்னங்க காலைல போனமா சிக்காமாருந்து சிக்காமா வந்து சாப்டுட்டு இங்க ஒரு எருமமாடு ஒண்ணு இருக்கு எருமமாட்ட மேய்ச்சு வுட்டு அந்த எரும மாட்டுக்கு சாப்பாட்ட போட்டுட்டு வாக்கிங் கூட்டிட் போயிட்டு நம்புளும் சிக்காமா வந்து படுத்தூங்குறோ அடே அதுல எடையில இந்தமேர் குறுக்கேள்விகளா கேட் மனுசன தூங்க உடாம ரெண்டு பர்சன்டேஜ் இருக்கும்போது ரீல்ஸ பாத்துட் படுக்கலான் பாத்தா காரியா ஆப்ல ஃபோன் பண்ணு கீர் பண்ணுஞ்சொல்லி இல்லாததெல்லா பேசிட் கெடக்கு
ஏங்க நீங்க வேற தூங்கா தூங்களாங்க
பத்து நிமிஷ பேசணு பத்து நிமிஷ வந்து இப்பதா ரெண்டு நிமிஷ ஆயிருக்கு இன்னு பத்து நிமிஷம் நீ எததா போய் பேசுவ எனக்கு புரியல சொல்லத்தா தெரியல
இது அ அப்டிங்ளா நெறைய நிம்ஷ பேசிக்ளா நம்ம இஷ்டந்தா